வணக்கம் தோழி நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே தோழி சொல்லுங்க
சாப்டிங்ளா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
இன்னைக்கு என்னங் ஃபிஷ் தா எங்க வீட்ல உங்க வீட்ல
எங்க வீட்ல இன்னைக்கு வந்து நா வந்து அவ அவுங்கள்ட்ட கொடல் கேட்ருந்தே ஆட்டு கொடல் சோ எனக்கு கொஞ்ச அல்சர் ப்ராப்ளம் இருக்கா கொஞ்ச ஸ்டோமக்லா பெயினா இருந்த மாரி இருந்துச்சி பெயினா இருக்கு சோ கொஞ்ச புண்ணா அதிகமா இருக்கிறதுனால ஏனா கொடல் சாப்ட்டா வந்து கொடல் புண்ணுக்கு நல்லதில்ல
ஓ அதுக்கு சுத்து கொழுப்பு தான சிசர் சொல்வாங்க சுத்து கொழுப்பு சாப்புட்னு
அப்டின்னா ஹலோ
அந்த கொழு பக்கு திட்டுப்பாங்க அது வந்து ஒரு நல்லா பெப்பர போட்டு நம்ம ஒரு பெரட்டு பெரட்டு சாப்டம்னா ஒடனே வயத் துலக்கற புண்ணால்லா சரியாகும்பாங்க
அதுக்கு பேரு என்னா சொன்னீங்க
சுத்து கொழுப்பு
சுத்து கொழுப்பு கொழுப்புனா கொலஸ்ட்ரால் மட்டுமா
ஆ வெறு அது மட்டு தா எ ஏதாவது ஈரல் அந்த மாதிரி ஏதாவது சேத்துக்லா ம்
ஆ ஹா
அது மட்டு தா சிஸ்டர் பண்ணுவாங்க அ ஆனா இது நல்லதுதா நீங்க சாப்புறது அது வந்து நாங்க நீங்க புண்ணுக்குன் சொல்ல மாட்டாங்க எங்க நாங்க நாங்க அத புண்ணு வைத்து புண்ணுக்கு கொடல் சாப்ட மாட் ட வய்த்து புண்ணுனாலே நாங்க சுத்து கொழுப்பு தா எடுத்து சாப்டுவோ
ஓகே இல்ல நாங்க வந்து எங்க சைட்ல வந்து ப்ப சின்ன பிள்ளைய இருந்து இந்த மாரி ஏதாவது போனா அம்மா வந்து கொடல் தா எடுத்து குடுப்பாங்க சோ அதனால வந்து நான் கேட்ருந்த நானு இங்கே இங்க ஆந்த்ரால இருக் கறதுனால எப்பி இது ஹீட்டாவே இருக்கு எனக்கு எப்பியுமே ஆல்ரெடி ஹீட் பாடி தா சோ அதனால வந்து எனக்கு வந்து வே மட்டன் எனக்கு மட்டன் சாப்ட என்னமோ புடிக்கல எனக்கு வேண்டா அதனால எனக்கு இது மட்டு இது வாய்ங் குடுங்க அப்டின் சொல்லி கேட்ட ரொம்ப நாள் ஆச்சி கிட்டதட்ட எப்டியு மந்த் கணக்காயிருக்கு வாங்கி செரி அதனால இன்னைக்கு வாங்கிட்டு வாங்கன் சொன்னே வாங்கிட்டு வந்தாங்க அது வாங்கிட்டு வந்து அது கொஞ்ச சூப்பு வச்சு குடிப்பே
ஆ ஆ ஆ ஆ ஆனா அது க்ளீன் பண்றதுதா கொஞ்ச கஷ்ட சுடு தண்ணி போட்டு
சம்டைம்ஸ் வந்து பாத்திங்னா ஆ இப்ப நம்ம ஏரியா சைட்ல வந்து பாத்திங்னா ஒரு ஒரு எடத்துல வந்து அவுங்களே கட் பண்ணி வாஷ் பண்ணி குடுப்பாங்க நம்ம நார்மல் வாஷ் பண்ணா போதும் சில எடத்துல வந்து பாத்தி என்னோட வில்லேஜ் சைட்லா பாத்திங்னா கட் பண்ண மாட்டாங்க அப்டியே குடுப் பாங்க சோ அப்ப நம்மதா அத க்ளீன் பண்ணணு இங்கயு அப்டித்தா நம்மதா க்ளீன் பண்ணனு ஆனா இன்னைக்கு என்னமோ தெர்ல எல்லாமே கட் பண்ணி குடுத்துருந்தாங்க ஏன்னா எப்பையுமே இங்க டேப் இருக்கு பாத்திங்களா டேப்ல வச்சு நா வாஷ் பண்ணிக்குவே இப்போ அத எடுத்து எடுத்து ஊத்தி க்ளீன் பண்றதா இருந்தா ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு தேவ அத க்ளீன் பண்றதுக்கு கொஞ்ச கஷ்டமா இருக்கு சோ பைப்புல அந்த சி்ங் இருக்கு பாத்திங்ளா சிங் அந்த பைப்பே வந்து தண்ணி வரும்ல அந்தத வச்சு நா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்றோ ஒரு ரெண்டு மூணு டைமு நார்மல் ஒன்னால நல்ல தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டு அப்றந்தா பண்ணுவே சோ இன்னைக்கு வந்து அவங்க கட் பண்ணியே கொடுத்துருந்தாங்க அத கட் பண்ணி கொடுக்கவு அதே அதயு ஒரு அஞ்சாறு டைம் வாஷ் பண்ணிட்டே வாஷ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு வெங்காயோ சீரக மெளகு போட்டு மிக்சில அடிச்சு ஆ அத வந்து பாத்திங்கன்னா அந்த பாயில் பண்றோ பாருங்க பாயில் பண்ணைல அந்த வெங்காய மெளகா சீரகோ இதெல்லா போட்டு பாயில் பண்ணா விசில் ஒரு ஒரு எ அந்த கு கொடல் வேகற மாரி விசில் நம்மள விட்டுட்டம்னா தண்ணி வரு பாத்திங்ளா அந்த தண்ணிய ஃபில்டர் வடிகட்டி வடிக்கட்டில தண்ணிய அத வந்து ஒரு பாத்துரத்துல மாத்தி வெச்சுட்டு அந்த கொடல மட்டு க்ரேவி செஞ்சிருவே அந்த தண்ணி இருக்கு பாத்திங்ளா அந்த தண்ணி குடிச்சம்னாதா தண்ணிதா புண்ண வந்து அ ஆத்தவும்னு சொல்லுவாங்க
ஓ அப்டிங்ளா சேரி சேரி சேரி
அதுக்கப்புற வந்து வெங்காய தக்காளி அப்ற மசாலாத்தூள் இதெல்லா போட்டு எல்லா வதக்கிட்டு அப்டியே சும்மா லைட்டா க்ரேவி மாரி
செர் செர் செர் செர் ஆனா உங்க ஊர்ல நீங்க இந்த பேர் சொன்னங்காட்டி கேக்குறேன்னா உங்க ஊர்ல எல்லா அந்த ஊர்ல எல்லாமே பாத்திங்னா கார சாரமாதா இருக்கு இல்லிங்களா பைக் இந்த காரத்ததா எல்லாருமே சாப்புடுவாங்க ஆ
ல எனக்கு காரோ செட் ஆகவே ஆகாது ஒரு வாய் சாப்பாடு வச்சுன்னா ஒரு ஒரு ஒரு வாய் சாப்பாட்டுக்
இல்ல நான் என்ன கேக்குறனா நீங்க அங்க அதுல அதும் அது ஐ மீன் அந்த ஊருக் து சாப்பாடுதா செய்விங்ளா நீங்க எப்படி பண்ணாலு இந்த சைட்ல செய்யற மாரிதானே செஞ்சு சாப்பிடுவீங்க
நா நா அப்டிதா செய்வே பட் அவுங்களுக்கு அதெல்லா பிடிக்காது ஆமா என்னோட சமையல் அவங்க சாப்பிட மாட்ட ங்க யாருமே சாப்ட மாட்டாங்க எ வீட்டுக்கார் மட்டும்தா சாப்புடுவாரு
ஓ சேரி சேரி சேரி சேரி
நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ப்ளேஸ்ல வந்து பாத்திங்னா அங்கயு எனக்கு நா என் இப்பையு நா சமைக்க இப்ப வேற ஒரு ஸ்டேட்லவே இருக்கறதா இருந்தா கூட எனக்கு வந்து அங்க இருக்கற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது ஏன்னா நாந்தானே சமைக்கிறே
ஆமா அதத்தா கேக்குறே நீங்க எப்படி இதா இருந்தாலு நீங்க சமைச்சிங்னா இந்த சைடு மாருதானே சமை ப்பிங்கன்னு
ஆமா அதனால நம்ம இங்க தனியா வேற எடத்துல இருக்குறோ அப்டிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது ஏன்னா நா இங் இங்கயு நம்மதா சமைக்கிறோ அங்கயு நம்மதா சமைக்கிறோ சோ நம்ம ஸ்டைல்லதா நம்ம சமைக்க போறோ அதனால எனக்கு தெரியாது பட் இங்க ஷிப்ட் ஆனதுக்கு அப்ற வந்து பாத்திங்கனா அவுங்களோட ட குக்கிங்ஸ் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டு என்னோட குக்கிங் ஸ்டைல் டிஃபரெண்ட்டு சோ அவுங்க இதெல்லா பாத்திங்ணா ரொம்ப ஸ்பைசியா இருக்கு வாயிலே வைக்க முடியாது ஆ அப்டிம்பே ஆனா அந்த சின்ன கொழந்த அந்த காரத்த அப்டியே இன்னு கொஞ்ச கைசி போடு
அந்த ஊரே அதுக்கு தாங்க பேர் போனது இந்த மாங்கா மாவடு பொடி இதுக்கெல்லா தாங்க அது ரொம்ப ஃபேமஸ் நமக்கு சுத்தமாவே அது செட் ஆகாது
ட்ட ஆவா இந்த இந்த காரத்துக்கே வந்து இவ்வள ஆ ஊ னு சொல்றே நீயி வந்தா இவெல்லா ப இல்லனா பொண்ணோட பேர சொல்லி இன்னு வந்து ஜாஸ் தியா வந்து போடுன்னு சொல்லுவாங்க அப்டின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தா
இல்லயா அவங்க ஊருன்னுடைய பழக்க வழக்க ங்கள்தா நம்ம எப்டி சின்னதுல இருந்தே இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் ல நாம வளந்துருக்கோ அவங்க சின்னதுல இருந்தே வெறு காரம் இப்ப காரோங்குறாங்க அவ்ளோதா அதா அவங்க கொடலுக்கு ஒடம்புக்கு ஏத்துகிச்சு நமக்கு புதுசா இருக்கு அவ்வளவுதா
ஆமா எனக் கு அதனாலதா அடிக்கடி புண்ணா ஆயிகிட்டே இருக்கு ஏன்னா அந்த ஸ்பைசி என்னால சாப்ட முடியாது இப்ப நா தனியா அத சமைக்கிறதுனால வந்து பாத்தீங்னா எனக்கு தகுந்த மாதிரி நா செஞ்சுக்குவே பட் நா செய்யறதெல்லா அவங்க யாருமே சாப்ட மாட்டாங்க
டாங்க
எ வீட்டுக்காரு மட்டுந்தா சாப்டுவாரு அவங்க அத அதே மாரி அவங்க செய்யறது வந்து பாத்தீங்னா எனக்கு ஒரு சிலது புடிக்காது சிலதுல்லா காரமா இருக்கு இந்த மசாலா இதெல்லா எதுமே சேக்க மாட்டாங்களா இப்ப நான்வெஜ்ல ச நாான்வெஜ் ஜீலலா அதெல்லா சேக்காம இருக்கும்போது பாத்தீங்னா ஒரு சில டைம் பாத்தீங்னா பச்சையா இருக்கற மாரி
ஓ ஒரு டேஸ்ட் இல்லாம பச்ச ஆ அதா அதா அதா
பச்சக்கறிய சாப்புட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு
ம் ம் ஆனா அந்த அந்த லொகேஷன்ல திருப்பதி எல்லா போவீங்களா
அது இங்க இருந்து கொஞ்சோ டிஸ்டன்ஸ்தா சிஸ்டர் போனது இல்ல
போனதுல்ல சேரி சேரி சேரி சேரி ஆ
அந்த ஊர்ல வந்து பாத்தீங்னா திருப்பதி ஃபேமஸ் அதே மாரி ஸ்ரீசைலம்ங்றது ஒரு ஃபேமஸ் அது வந்து பாத்தீங்னா ஒரு சிவன் டெம்பிள்
ஓ நா நா அது போனதில்ல அது இது வேணா சொல்லிக்கிறாங்க அது என்ன அந்த இதெல்லா தீக்குமே த ஆ திருப்பதிக் பக்கத்திலேயே இன்னொன்னு க காலஹஸ்தி
ஆ காலஹஸ்தி ஆமா திருப்பதி ப ஆமா ஃபேமஸ் தா
ம் ம்
காலஹஸ்தி போ திருப்பதிக்கு வரவுங்க காலஹஸ்திக்கு போயிட்டு தா வருவாங்க நெனைக்கிறே மோஸ்ட்லி
இல்ல சிஸ்டர் தா காலஹஸ்தினா கால ஹஸ்தி மட்டுதா போனும்பாங்க திருப்பதி போ கூடாது அப்டிதா சொல்லுவாங்க காலஹஸ்திங்றது இப்போ கல்யாணத்துக்காக வந்து ம்
இப்போ ஒரு ரெண்டு மூ ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி நா முன்னாடி வ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த தமிழ்நாட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தல்லா அங்க வந்து அதுல டிராவல்ஸ் மூலிமா எ டிரை டிரைவர் ஒருத்தர் வந்திருந்தாரு இங்க திருப்பதிக்கு அவங்க வந் வந்திருந்தப்ப அவங்க வந்து பாத்தீங்கனா காலஹஸ்தி போயிட்டு திருப்பதி போயிட்டு சென்னைல டிராப் பண்ணாங்க அந்த கஸ்டமர க்கு அதா சொல்றே ஆனா காலஹஸ்திங்றது வந்து பாத்தீங்னா ஒரு சாங்கியம் கழிக்கிற எடம் சொல்லுதா அந்த மாரி தான சிஸ்
ஆ அதனாலதா சிஸ்டர் அதாவது இப்ப கல்யாண ஆகலன்னு வச்சுக்கோங்கள அது வந்து அங் க வந்து இது பண்ணுவாங்க அங்க வந்து அந்த பூஜை மாதிரி ஏதாவது பண்ண சொல்லிட்டு அதுக்கப்பறந்தா இது பண்ணுவாங்க அதுக்குதா காலஹஸ்தி வருவாங்க கல்யாண ஆகல ஏதாவது ஒரு தட இருக்கு அப்டின்னா அங்க வந்து அது ஏதோ ஒரு பூஜை மாரியோ ஏதோ அது பண்ணிட்டு அவர் நேர வீட்டுக்கே ஏன்னா எங்க அக்காக்கு இது சொன்னாங்க நாங்க அதனால எங்க அக்காக்கு போய் நாங்க அது செஞ்சுட்டு வந்தோ காலஹஸ் தி போனா நீங்க திருப்பதி போ கூடாது அப்டின்ட்டாங்க அதனால நாங்கிந்த காலகஸ்தி போய் கும்புட்டு திருப்பி நே ரா வந்துட்டோ அப்பறோ ஒரு நாள் தா நாங்க மறுபட் திருப்பதிக்கு ப்ளான் பண்ண நா அதுலந்துதா செரி காலகஸ்தி தனியா போனு
அ நானு கேள்விப்பட்ருக்கே அது ஒரு சாங்கிய தலோ அப்டின்னு சொல்லிருக்காங்க ஆனா அந்த சில பேரு வந்து பாத்தனா காலகஸ்தி போய்ட்டு திருப்பதி போறாங்க
ம் ம் ம் எல்லாமே மனசுதா சிஸ்டர் எல்லாமே மனசுதா நம்ம எப்டி நெனச்சுக்கிறமோ நெனைச்சுக்க நமக்கு நடக்குறது அது நடந்தே தீரு நம்ம போனாலு நடக்கு போகலைனாலு நடக்கு அதுதா நிதர்சனமான உண்ம
ஆ
கேக்குதுங்ளா?
கேக்குது சிஸ்டர் அப்புற நீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஃபிஷ் ஃபிஷ்ஷா
ஃபிஷ்ஷு தாங் ஃபிஷ் கொழம்பு ஃப்ரை அவ்வளதா
ஃபிஷ் ஃப்ரை ஃப்ரை எப்டி சிஸ்டர் பண்ணுவீங்க?
எப்பியு போலதா சிஸ்டர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்போ கம்மியா போடுவே மத்ததுக்கெல்லா கொஞ்சோ கூட ஜாஸ்தி போடுவே இதுல லைட்டா போடு கான்ஃப்ளாரு மாவு வர ஆ வரமிளகா தூளு, உப்பு, கரம் மசாலா அ அப்புறோ கொஞ்சு பச்சரிசி மாவு இதெல்லா போட்டு
இப்ப நீங்க இஞ்சி பூண்டு பேஸ் ட்டுனு சொல்லவு தா எனக்கு இப்ப ஞாபக வருது த அ குக் பண்ணிக்கிட்டுருந்த போதே நா குக் க் பண்ணையில இஞ்சி பூண் பேஸ்டு நா சேக்காமையே விட்டுடே என்ன சாப்படம் போது ஆமா சாப்புடும் போது என்னது ஒரு மாதிரி இருக்கு இன்னைக் என்மோ டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இரு க்கே ஒரு மாதிரியா இருக்கே அப்டின்னு ஆனா எ ஹஸ்பண்ட் அதெல்லா பாக்க மாட்டாரு குடு த்தா நல்லா இருந்தாலு செரி நல்லால்லாட்டி செரி சாப்டுட்டு போய்ருவாரு
பரவாயில்லயே இங்கெல்லா எது ஒண்ணுனா அது இல்லன் சொல்றளவுக்கு இங்க தெரிஞ்சு வெச்சுப்பாங்க அதுமில்லாம சிஸ்டர் நான்வெஜ்ஜிக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டப்பாதா பஸ்ட்டு கால்ல எடுத்து நா வெளியிலே வெப்ப
அது நா எப்பயுமே எ எப்பயுமே நா இஞ்சி பூண் பேஸ்ட்டு வந்து நா ரெடி பண்ணி வெச்சுக்குவே சிஸ் டர் அது எனக்கு ஞாபகம் வராது வரும் மறந்து மறக்க மாட்டே ஆனா அந்த இஞ்சிப்பூண் பேஸ்ட்டு தீர்ந்துடுச்சு நா அப்போ ஊர்ல இருந்து வந்ததுலந்து இன்னு நா அத ரெடி பண்ணவே இல்ல நானு எ அப்பா எ அப்பா எறந்து போயிட்டாருன்னு சொல்லிட் டு ஊருக்கு போயிட்டே நா கிட்டதட்ட ஒரு நாலு மாச த்துக்கப்புற இப்பதா வந்து ஒரு ஒரு ஒன்ற ஒன்ற மாசமா தா இருக்கே ஊர்லெயே சோ நா அப்பேய் சொல்லிட்டுருப்பே அவர்ட்ட கொஞ்சு இப்போ வீடு நாங்க ஸிப் பண்ணிருக்கறது வந்து கொஞ்சோ அவுட்டர்ல அதனால நா வந்து போ முடியாத் இல்லாட்டி நா பைக் எடுத்துட்டு போகணுமே அ ப்டினு யோசனா அவுர்ட்டா சொல்லுவே கொஞ்சோ கொஞ்சு லாட்டா வந்து பூண்டு வாங்கிட்டு வாங்க இங்க வந்து பாத்தீனா கொஞ்சோ அவுட்ர்ரன்துனால இங்க எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு இப்ப அங்க ஒ பத்தருபாய்க்கு வாங்குற பொருள் இங்க பதினஞ்சு ருபா இருவது ருபா
இருவருவா அ
ஆமா அதுனால வந்து கொஞ்சு அதிகமா வந்து பூண்டு வாங்கிட்டு வாங்க நா வந்து அத ப்ப இது இஞ்சி பூண் பேஸ்ட் ரெடி ப நா ரெடி பண்ணிட்டு அத போட்டா தா கொஞ்சோ ஒரு சாட்டீஸ்
கொஞ்சோ ஆமா ங்க ஆமாங்க நம்ம அத நாளுமே அரிச்ச எங்களுக்கு கொஞ்சோ நாலஞ்சு பேரு எப்பயுமே வந்து அ அ எதாவ் நான்வெஜ்ஜு ப விருப்பப்படுவாங்க இல்லன்னா எ தாவ்தொன்னு சாப்பிட ஆசப்படுவாங்க அதனால் நா எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரச்சு ரெடியா தீரத் தீர அரச்சு வெச்சிருவே பாக்கெட்டன்னா யூஸ் பண்ண மாட்ட எனக் புடிக்வே புடிக்காது
புடிக்கல பாக்கெட் வாங்கி வச்சிருக்கே அத போட மறந்துட்டே
ஆ இல்லாத எமர்ஜென்சிக்கு வாங்கி வச்சிருக்கே
ஆமா இப்ப அது இப்ப அது ரெடி பண்ற வரைக்கு வேணு இல்லையா ஏதாவத் தேவைனா அதுக்காக வாங்கி வச்சிருக்கே ஆனா அந்த மறந்துடே போடுறதுக்கு இப்ப அதே நம்ம பிப்பேர் பண்ற மாரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே
ம் கண்டிப்பா ம் நா எதுவுமே வாங்கவே மாட்டே தோழி அதாவது வரமிளகா தூளு அரச்சிதா வச்சுப்பே மஞ்சள்த்தூளு அரச்சு வச்சிருப்பே எல்லாமே நா வாங்கவே மாட்டே மசாலா ஆயிட்ட எதுவுமே கடையிலேயே வாங்க மாட்டே எல்லாமே நா அரச் இந்த கொத்தமல்லி தூளா இருக்கட்டு சாம்
தைங்கன்னா மிளகாய வறுத்து அரப்பீங்களா அப்
இல்ல அப்டியே நல்லா ஃப்ரெஷ்ஷா மிளகா வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து நல்லா மாடியில நல்லா சுளீர்னு வெயில் அடிக்கணு அப்பதா நல்லா காய வச்சு உடனே அந்த நல்லா அப்டியே நம்ம போய் ஒடச்சோம்னா அப்டியே ரோஸ் டு மாறி உடையு மொறு மொறுன்னு வரணு அப்டியே அத ஒரு பேக் பண்ணி அப்பவே மிஷின்ல குடுத்து அரச்சு பாருங்க அப்டியே ரெட் கலர்ல வரு
ஆ ஹ
வறுக்கல்லா கூடாது இது வருத்தம்னா அதனுடைய தன்மையே போயிரு ஆமா அதனால அது அதுவு அப்டிதா அதுவு மஞ்சளா இருக்கட்டு வரமிளகா தூளா இருக்கட்டு கொத்தமல்லி தூளா இருக்கட்டு எல்லாமே அரைச்சுதா சிஸ்டர் வச்சுப்பே அதெல்லா தா அதே மாரி நானு எந் எந்த சில்லி போட்டாலு ஃபிஷ் ஃப்ரை போட்டாலு எது போட்டாலுமே கடையில வாங்கற அந்த மசாலா பேக்கெட்ஸ் எல்லா நா யூஸ் பண்ணவே மாட்டே நானே தனி தனி தனியாதா எல்லா போட்டுதா செய்வே நானுங்க நாங்க அடிக்கடி நாங்க வெளியில ஹோட்டல்ஸ்லே சாப்ட மாட்டோ உண்மைய சொல்ல போனா நாங்க எல்லாமேதா வீட் வீட்ல செஞ்சு சாப்டணு வயர் நெம்ப அப்டிங்கற மாரிதா யோசிப்போ எது அ சாப்டவே மாட்டோ மெயினா ஹோட்டல்ஸ்ல அங்க சுத்தோ இருக்காது எப்பத்த இதுன்னு தெரியாது அதனால வந்துட்டு நாங்க பெருச வெளில